இங்க தான் சிஸ்டர் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க கேக்குதா பேசுறது கிளியரா
ஆ கேக்குதுங்க நல்லா கேக்குதுங்க
சேரி சிஸ்டர் சேரி சிஸ்டர் இல்ல சிஸ்டர் இனிமேதா ஆ லீவுன் ஆமா இன்னும் நா எதுவுமே செய்யவே இல்லே நா இன்னக்கி அவங்க வீட்டுக்கு சீ வீட்டுக்கார சீக்கிரம் போகணும் சொல்லிட்டு போய்ட்டாங்க பாப்பாலா இப்பதான் எந்தி எந்திருச்சு காலேல பால குடிச்சாங்க லேட்டா தான் சாப்டுபுவாங்க எங்க வீட்ல லேட்டா சாப் சாப்ட் பழக
காலை ஓ சேரி சேரி சரிங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா
இல்ல வெஜ் தான் இன்னைக்கி ரெண்டு நாளாவே நான்வெஜ் தான் சமச்சு சாப்டுட்டுருந்தோம் சோ இன்னைக்கி வெஜ் தான் மதியத்துக்குதா என்ன செஞ்சு கொடுக்க பண்றதுன் தெர்ல காலைல எம் பொண்ணு மேகி கேட்டுட்ருக்கா மேகி சாப்பிட கூடாதுன் சொல்லி வெச்சிருக்கே ஆனா எப்பயாதா கேக்குறா அதுனால ப்ராப்ளம் இல்ல ஆ டூ மந்த்துக் ஒன்ஸு அப்டிதா என்னிக்காது ஒரு நாள் அது வீட்ல யாரு இல்லையா எனக்கு மேகி ரொம்ப புடிக்கு நூடுல்ஸ்ன் அதுனால யார் ரு இல்லாதப்ப மட்டு நானு எம்பொண்ணு சாப்ட்டுக்குவோ
ஓ அப்ப அந்த மசாலா போடாம நீங்களே காய்லா நெறைய போட்
அப்டிதா தக்காளி அரச்சூத்தி அந்த மாத்ரி பண்லா நா என்ன பண்ணுவ வீட்ல எல்லாரு பூ வந்துட்டு நா பேக்கெட் வாங்கி பண்ணிக்கிட்டே ரிஸ்க் எடுத்துக்கல ஏன ப்யு அதானே சாப் க மத்த டைம் என்ன பண்ணுவே இந்த சப்பாத்தி மிந்துச்சுனா சப் பாத்தில நூடுல் சே ஒவ்வொரு அ அந்த மார்தா பண்ணுவே அ இன்னோனு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு என்னது தெரிமா சப்பாத்திய வந்துட்டு தோச கல்ல போட்டு எடுத் கம தண்ணில போட்டு எடுக்கணும் தண்ணி அப்டி சப்பாத்தி தேச்சு வக்கிறோல்ல அ கொதிக்க வச்சு அந்த கொதிச்ச தண்ணிக் குள்ள அந்த சப்பாத்தி தேச்சோல்ல அத எடுத்து அப்டியே போட்றணு அதுல வெந்துருள அந்த மாவு அதுக்கப்புற எடுத்து நம்ம அத வந்துட்டு ரோல் பண்ணி கட் பண்ணிட்டோனா அது நூடுல்ஸ் மாரியே நல்லா வலுவலு வலுவலுன்னு ஆயிடும்.
ஓ குட்டி குட்டியா கட் பண்ணும்.
அப்டி வலு வலு வலுனு அப்ப நம்ம வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்துட் து எல்லாமா சலாவும் போட்டுட்டு காய்கறிலாம் போட்டு நம்ம ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தம்னா அது வந்து நூடுல்ஸ் மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்புடுவாங்கா நா அந்த மாரி செஞ்சு கொடுப்பேன் என் பொண்ணுக்கு மசாலா என்ன போடுவோம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவே மிளகாய் தூள் லைட்டா போடுவேன் லைட்டா காரம் இருக்கணுன்றுக்காஹ கரம் மசாலா ஸ்மெல் ரொம்ப புடிக்கும் எங்கள் வீட்ல எல்லாருக்கும் ஆனா கரம் மசாலா கொஞ்சம் போடுவேன் போட்டு அவ்ளோதா வேற எதுவு பண்ணமாட்டே அப்படியே சாட்டே பண்ணிட்டு ம் நல்லா வதக்கி இது பண்ணிட்டு நமக்கு காய் வேகணும்னா வேக வேக வெச்சு இதுல கொட்டிக்கலா பட்டானி இதெல்லா இதுலயே வேக வைக்க முடியாதுல்ல நா என்ன பண்ணே குக்கர்ல ஒரு விசில் விட்டு ட்டு அதை தண்ணியோட அப்டியே ஊத்திட்லால்ல வெந்ததா அத அப்டியே தண்ணியோடையே ஊத்தி யா அதுக்கப்பறோ இந்த இதையு போட்டு அப்டியே கிண்டி சாசே பாட்ல இருந்துச் ச்சுனா அத யூஸ் பண்ணிக்குவே அப்டி இல்லன்னா சாஸ் இல்லாம நார்மலா பண்ணி குடுப்பே
ஓ ஓகே ஓகே ஓகே நா இங்க பாப்பா அந்த அளவுக்கு அதுல சாப்புட்டு பழக்க வெச்சது இல்லைங்க அதனால வந்து அப்டியேஸ் வந்து நா எப்பாவது எனக்கு ஆசையா இருக்குது சாப்பறேனு சொன்னாலுமே வந்து அவளுக்கு பிடிக்கறேதே இல்ல ஒருவாய் வாங்கிட்டு எனக்கு வேண்டானு
வேண்டானு சொல்லிரா உம் உம்
இதனால இதுதா நம்மளுக்கு நல்லது அதே அப்டினு சொல்லிட்டு நா மட்டு சாப்டுக்குவே இதே நா வந்து பட்ரே அப்டின்னாலு வந்து பாஸ்தா வந்து அப்படியே இந்த தனியா லூஸ்
ஆமா
அத வந்து வேக வெச்சு தேது த சாஸுக்கு தக்காளி அரச் துருவ மீதி அந்த காயெல்லா போடுவ ஆனா முட்ட போடுவங்க முட்ட அதாது அது ஒரு டேஸ்டே நல்லாருக்கு ஆ கொட மொளகா இருந்ததுனா அத போடுவ அதுக்கப்பற வேற கேரட் பீன்ஸ் எல்லா போடறணோ இல்லையோ கொடமொளகா போ வெங்காய பெரிய வெங்காயந்தா போடுவ ஒரு ரெண் ரெண் இந்த ஓடுவ பெருசா நல்ல குட்டி குட்டியா நறுக்கி அப்பற ஏ மசா லாக்லா எதுமே வ மசாலா பாத்திங்னா வந்து கரம் ம சிக்கன் மசாலா வாசம் புடிக்கு எனக்கு
அதுல சிக்கன் மசாலா போடுவிங்க நானுமு ஆமாங் நானுமே சிக்கன் மசாலா போடுவே ஆ
ம் அதுதாங்க அது போக கார அந்தளக்கு மிளகு தூள் நெறையா போடுவ மிளகு சீரகதூள் வந்து கொஞ்ச நெறய போடன் வைங்ளே அப்டி இது பண்ணி குடுத்தாலு சாப்ட்டுக்குவா ம்
தூள் போட்டா தா அந்துஸ் ஸ்மெல் இல்லாம இருக்கு நல்ல டேஸ்ட்டாவு இருக்கு சாப்புற்றதுக்கு ருஸ்ச்சு சாப் புல்லா ப்ராப்ளம்ல் இல்ல அதுதா எத் எதோ ஒன்னு பண்றோ அது கொஞ்சோ ஹெல்த்தியுங் கலந்த மாத்ரி அவ்ங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாதா கேக்குறாங்க அத நம்ம கொஞ்ச ஹெல்தியா சேத்துக்லா சத்தான உணவயு அதுல சேத் துட் அப்டியே நம்ம அதுவ் அவுங்குளுக்கே தெரியாம குடுக்கொணு அவ்ளோதா அவ்ங்களுக்கு அதுதான் தெரியாமதா பண் இந்த கால் எல்லாருமே அப்டிதா குடுக்குற மாதுரி இருக்
ம் ஆமாங்க இன்னொன்னு என்ன பண்ண அப்டின்
புற்றாங்க
அது ஒரு கொழந்தய பாத்து இன்னோரு கொழந்த பழவற்த்தா நாம குடுக்கறமோ இல்லயோ நாம வந்து அடுத்த கொழந்த சாப்புடுதுன் பாத்து பழகறத் த இன்னு ஏ கொழந்த இன்னு இதுப்ப அதெல்லா இன்னு சாப்ட்டுதில்ல கேக் வேணா நா செய்யறங்கற பேர்ல எதோ சொதப்பி அது இப்பெல்லா கொஞ்ச வந்து அத மட்டு சாப்ட வச்சிக்கிட்டு
ஆஹ் நானு நானு அப்டிதா சும்மா கெடக்க மாட்டே எதா ஒன்னு கேக் செய்வோ அது செய்வோ க்கு ஒவ்வொன்னு சொதப்பிரு ஒவ்வொருன்ன நல்லா வந்ச்சுனா நல்லாக் டக்குனு காலி ஆய்ரு நானு எதாவ்து ஒன்னு செஞ்சிட்டே இருப்பே
அது என்ன அப்டின்னா நம்ம இணையதளத்துல ஹா
ஆம்மா இனைதனோ வந்த இப்போ வந்து நறையாவே சமூக வலைதளத்துல இப்ப எல்லா வந்ததுனால வந்துட்டு யாரு பாரு இப்ப வீடியோ போட்டுறாங்கல்ல அப்ப வந்து எல்லாரோட சமையலையு நம்ம கத்துக் மாரி இருக்குல வித்தியசமாருந்தா என்ன இவுங்க வித்தியாசமா பண்றாங்க நல்லாருக்கே அப்டின் சொல்ட்டு அதையு கத்து ற மாரிருக்குல்ல
ஆமா நானு அப்டிதா எதையாது பாப்பே ஈஸியாருக்கன்ட்டுந்தா எல்லா பொருளு இருக்குதான் ஒரு ஒரு பார்வ யோசிச்சு பாப்பே ப்ப எல்லா இருந்ததுன்னா இதுதா இது இது வா ட்ரை பண்லா அப்டியே நல்லாவே இல்லனு வச்சுக்குங்கள கொஞ்ச முட்ட போடாமயே பால் தாமன நெய் ருக்குதுனா அது மா நம் மாடு வச்சிருக்கோ அது
ஆமா ஆமா அதுதா அதா நல்லா இல்லைனா அது அதுதா நல்லா இல்ல அப்டின்ற பட்சத்துக்கு பால் கொஞ்ச தூக்கலா ஊத்தணும்னா நெய் கொஞ்ச தூக்கலா ஊத்தணனாலே அது நல்லா வந்துரு அப்டிதா எங்க வீட்லலா அப்ப கேஸ் சரி பண்ணுவாங்க எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எங்க அம்மானா வந்துட்டு நெய்யே ஊத்த மாட்டாங்க டாங்க எங்க வீட் யாருக்குமே நெய் புடிக்காது நெய் ஊத்த மாட்டாங்க எனக் எனக்கு தெரியாது செஞ்சு குடுத்தா தானே தெரியு அம்மா வீ்ட்ல எப்டினா சும்மா டால்டா சேத்து வாங்க லைட்டா ஆ அப்டி சேத்து லைட்டா சும்மா பண்ணுவாங்க அது எப்யாவது இந்த பெறந்த நாளைக்கு பண்ணுவோ நம்ம காலத்து பலா பெறந்த நாளைக்கு கேசரி தானே வீடு வீடா குடுக்குறது சாக்லேட்டு கேசரிதா இப்ப தானே கேக் குடுக்குறாங்க அப்ப சே ய்வாங்க அப்ற இங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்ற பாத்தா மாமியார் செய்யுற கேசரிக்கு அப்டி ஒரு அடிமையாயிட்டே கேசரி செரியா திங்க மாட்டே அப்டி அவ்ளோக்கு நெய் நல்லா நறைய ஊத்தி சக்கரையு நெறையா போட்டு எல்லாமே சூப் சூப்பரா பண்ணுவாங்க அவுங்க பண்ற கேசரி எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கு ஆமா இப்ப அவுங்கட்டந்து நா கத்துக்கிட்டே இப்ப நா நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டே அதுதா எல்லாமே வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக போட்டோ அப்டினா அது டேஸ்ட்டு செம்மயாருக்குது
ஆமா கண்டிப்பா இங்க நா ரெம் வீட்ல பாத்தீங்ன்னா நான் வந்து இது வீட்லயே வந்து மாடு இருக்கறதுனால நெய்க்கு பஞ்ச இருக்
பஞ்ச இருக்காது உம்
த்தய்க்கு வந்து நெய்யு புடிக்காதனால அத்தை மாமா மாமாவு நெய் சாப்புடுவாங்க ஆனா வயசு சாயிடுச்சி நெய்யதிகமா சாப்ட சாப்டக்கூடாது கொலஸ்ட்ரால் ஆஹ் அப்டிங்கறதுனால கொஞ்ச வந்து இது ஒன்னு மாட்டாங்க நா அவ தோசைக்குமே நெய் தான் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேசரிப் பண்ணாலு நெய்யி அதிகமா எ புதுசா ஏதாவது ஏதாவது பாக்குறே செரிக் ஏதாவது வ ஸ்நாக்ஸ் எதுவு இல்ல நம்ம அதுக்கு ஏதாது சாப்புட்ணுன்னாவே கேரட் ஏதாவது
ஆமா ஆமா கண்டிப்பா சக்கர போட்டு பண்ணிருவீங்க ஆஹ் கண்டிப்பா அப்பிடிதா இப்ப நீங்க வந்து மா மாடு இருக்கு அதுனால நெய் வந்து அதிகமா நா வந்துட்டு நெய் வாங்கிக்கிறே அந்த மாரி மா இந்த பால் ஊத்துராங்கல்ல அவுங்க வந்துட்டு நெய் காச்சி குடுப்பாங்க அவங்ககிட்ட வாங் கினு பத்தாததுக்கு எங்களுக்கு நெறைய செலவாகும் ஏன்னா நாங்க அதிகம் பிரியாணி பிரியாணியெல்லாம் அடிக்கடி செய்வோம் பிரியாணி ஐட்டம் மாரியே செய்வோ நெய்யூத்தி நெறைய ஐட்டம்ஸ்சு அதுனால ல எங்களுக்கு அதிகமா செலவாகு நா என்ன பண்ணுவே நாங்க இப்ப வந்து சொசைட்டிலதா பால் வாங்குறோம் இப்போ பால் வந்து
அப்ப நீங்க பால்லருந்து எடுத்து பண்
அதுதா நாங்க வந்து பால் சூ ப்பரா குடுக்குறாங்க இப்போ முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி கலந்து கொண்டுட்டு வந்து ஊத்துறவங்க வந்துட்டு தண்ணி கலந்து அது பால் மாரியே இருக்காது சொசைட்டில போய் நம்ம வாங்குறது வந்து து ப்யூரா இருக்கு நா என்ன பண்றது ஆ ரெண்டு நேரம் காச்சிருவோ ரெண்டு நேரமு ஆடய எடுத்து வச்சுருவே டப் பா ஃபுல்லா ரெண்டு டப் பா நெம்னக்கப்றம் காச்சுனம்னா ரெண்டு டப்பா நெம்புனதுக்கப்புறம் நா மிக்ஸ் சிலபோட்டு அடிச்சி அதே மாரி காச்சுவே காச்சுனதுக்கப்புறம் ஒருடப்பா கெடைக்கும் நெய்யி அப்டிதான் பன்னிக்கிறது ஒரு டப்பா ஆனா அப்டியா இருந்தாலு இன்னும் ஒரு மாசத்துக்கு ஒரு டப்பா வெளில வாங்கற மாரிதா இருக்கு ஏன்னா கொழந்தைங்களுக்கு தோச ஊத்தி குடுக் அப்புற ஏ வீட்டுக்காருக்கு வந்துட்டு அப்டி நெய்யிலயே ஊறி இருக்கனு தோச மொறு மொறுனு அவ்ளோ நெய் ஊத்துனா தெகட்டாதான் கேப்பே நா கொஞ்சமா ஊத்தி குடு த்தா நெய்யே நீ ஊத்தல அப்டின் சொல்லுவாங்க அந்தளவுக்கு தோச ரெண்டு தோச தா திம்பாங்க அந்த ரெண்டு தோசைக்கு அவ்ளோ நெய் ஊத்தி குடுக்கணு நம்ப அதுவு அப்டி பேப்பர் மார் இருக்கணுங்க மேல உள்ள மாவெல்லா அப்டே வலிச்சர்ணு மாவிருக் கூடாது இத்தினி கூட மாவு இருக்க கூடாது அப்டே கண்ணாடி மாரி நானு அவரு பாத்துக்கலா அந்த மாதிரி இருக்கு அப்படி ஊத்தி குடுக்கணு மொறு மொறுனு அப்பதா சாப்டுவாங்க
இங்கே நா என்ன தெரிமா பண்ணுவ அப்டிதா ஊத்துவ கொஞ்ச மொறு மொறுனு இருந்தா எனக்கு ரொம்ப புடிக் குமா சுட சுடவே அத மட்டு ஒடச்சு ஒடச்சு சாப்ட்ருவனா ஆ ஆமா இவுரு சொல்லுவாரு இங்க பாரு இந்த பிஞ்சு போன தோச எல்லாமே எனக்கு வரு கடசில இந்த மொறு மொறுனு இருக்குறதெலா மட்டு அது நடுவால இரு ல அத மட்டு பிச்சி சாப்பிட்டே இரு ப்பங்க தோச சுட சுட கடசில இங்க வாரு டயருக்கு பஞ்சர் ஓட்ட மாரி இருக்குது இதுதா எங் கடசில கடைசில மி சும்மானது எல்லாத் தின்னு புள்ளைய எது தின்னு கீழ போட்டுதுனாலு அத எடுத் கழுவி எனக்குத்தா குடுக்குற பிச்சிரு தோஸ் சுட் தாலு முழு தோச எனக் வர் இதுவோக மொறும் ம் ஃபுல்லாப் மொறு மொறுன் வர்ல்லின்னாலு அந்த சைலுக்குறதுல சே சாப்ட்ருவ நானு
ம் ம் ம்
நானு இதுதா இது பண்ணுவோ அது பாப்பாக் குடுக்கற்துல நீங்க நீங்களே காய்ச்சின நெய் மட்டு
ஆமா அதுதா அதுல அதுதா குடுக்கற வெளியில இருந்து வாங்கறது குடுக்குறதுல்ல ஆனா வெளியில இருந்து வாங்குறோ இல்ல அவ்ங்களு வந்து அ ஃபுல்லாவே பால் தா பிஸ்னஸே அவ்ங்க என்ன பண்றாங்க அதாதா அதா சூரல்ல அவுங்ககிட்டதா பால் வாங்கிட்ருந்தோ அந்த பால் வந்து டீஸ்ட்டே இல்லங்க டீ போட்ற டேஸ்ட் இருக்குல்ல பாலு பசும்பால் எப்டி டேஸ்ட்ருக்கணு அந்த டேஸ்ட்டே இல்ல அப்புறந்தா ஆனா நெய்யு வந்து டப்பா டப்பா எல்லாரு அவ்ங்கட்ட வாங்குறாங்க அப்பதா புரிஞ்சு அப்பல்லா மிஷின் வச்சு அந்த நெய் எடுக்குற அந்த மேலாப்ல அந்த பால எடுத்துற்றாங்களா அல அப்பற சப்புனு அ சப் அப்பு இருக்கும்ல அப்புறம் தண்ணியா பாலு அத மட்டும் தான் ஊத்துறாங்களலாம் அப்பதான் கண்டுபிடிச்சா அவங்ககிட்ட நெய் நிறையா பேர் வாங்குறாங்க நாங்களுமே நானே எத்தனை லிட்டர் வாங்கிட்டு இருக்கேன்ங்க ஊருக்கு போனம்னா அஹ் எல்லாருக்கும் எங்க மாமி வீட்டுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவேன் அந்த அளவுக்கு நெய் நிறைய குடுப்பாங்க எப்ப வேணா காய்ச்சல் டைம்ல வாங்கிக்கலாம் அப்பதான்யோசிங்க எப்படி இவ்ளவு பால் காட்சி ஆட எடுத்து வக்கிறாங்க நீ இப்பதான் புரியுது அதனாலதான் பால் சப்புன்ருந்திருக்கு அவுங்க வந்து அதுல இருந்து பால்ல இருந்து அந்த மிஷின் வச்சு எடுத்துடுறாங்க எடுத்து அதை வந்து‌நெய்யா காசிக்கிறாங்க
இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா பால் காய்ச்சறப்பயே ஆடை மட்டும் தனியா எடுத்துக்க டு அத ஃப்ரெஷ் கிரீம்னு இது பன்றாங்க இன்னொனு ஆடையேருந்து எடு எடுத்து அத தனியா நறைய ஆட சேர்த்துனதுக்கு அப்புறம் அப்புறம் ஃப்ரிட்ஜல வச்சு மட்டும் நல்லா வந்துருங்க பிரிட்ஜில காசுன பாவ வச்சு பாருங்க
ஆமா ஆட நல்ல வந்துரும் நானுே காய்சின பால பிரிட்ஜில வெச்சதுக்கப்பதான் ஆட வரும் அப்பதான் நமக்கு நெய் எடுக்கிறதுக்கு நிறைய ஆட
ஆஹ் நான் வந்து தயிர் போட்டு ஆடை எடுத்து வைப்பேன் நான இல்லினாலும் எங்க வீட் அப்படி நீ இது பண்றப்ப தயிருக்குள்ளயே இப்ப நீ ஆடை மட்டும் வந்து நெய்யாகாது தயிருகுள்ளேயே கொஞ்சம் வந்து வந்து கொழுப்பு இருக்கும் ஃபேட் இருக்கும் சோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நானும் பா பாப்பாவும் மட்டும்தான் வந்து தயிர் ஊத்தி ப்போ எங்க மா அத்தை மாமா வீட்டுக்கார் எல்லாருமே மோரு தான் அப்படிங்கறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு எலுமிஷங்க சோடு வந்து வ எங்களுக்கு வந்து வெண்ணெ வந்துடும்
அதுதான் அப்படிதான் நான் வந்து நானுமே வந்து இந்த மெத குடிக்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிதப்பு குடிக்கையில கூட நானே அந்த மாரி காச்சி அத நெய்ய காச்சசாம எடுத்தா மிதப்பு தானே அத வந்துட்டு அப்டியே போட்டு அந்த பட்டர போட்டு தண்ணி லாத்தி ஒல கொதிக்க குடிக்கிற தண்ணில போட்டு ஆத்தி குடிக்க சொல்லுவாங்க அப்டிதான் குடுச்சேன்
சூப்பர் சூப்பர் சூப்பருங்க சரிங்க நாம பேசலாம் ஏ ஏ ஏ நம்ம ஃப்ரீயா இருக்கறப்ப எனக்
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாருங்க அப்பறமா கூப்பற்றேன் ஓகே பாய் உம் பாய்